தோழி
ஹலோ ஆவ ஆ எனக் கேக்குது தோழி வணக்கம்
வணக்கம் இரவு வணக்கம் எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லாருக்க
இன்னக்கி நாள்ல்லா எப்டி போச்சு
ல்லா போச்சு காலைலேர்ந்து கொஞ்சோ இன்னக்கி வேல இல்ல ஏனா மின்தடை இருந்ததுனால எது பண்ண முடிய்ல சாப்ட்டு அப்டயே பசங்குள வெச்சுட்டு வெயிலா வேற இருந்தச்சு ஆனா காத்து நல்லா அடிச்சிது அ அதுல கொஞ்சோ நா பசங்ள வெச்சுட்டு வெளிலேதா இருந்த சாந்ரமாதா கொஞ்சோ இட்லி மாவு அரக்கிற வேல இருந்ததுனால அத பண்ணிட்டு அப்புறோ கொஞ்ச சாப் பாடு வேல பண்ணிட்டு சாந்தர மட்டுந்தா வேல ஆரமிச்ச காலைலேர்ந்து கொஞ்ச மதிய வரிக்கு நல்லா அமைதியா பசங்குளோட விளாடிகிட்ருந்த சாந்துர மட்டுந்தா கொஞ்ச வேல முடிச்சுட்டு இப்போ இனிமேல் தூங்குணு அவ்ளோதா பசங்ளு தூங்கிட்டாங்க சாப்ட்டாங்க
ஓ ஓகே ஓகே ஆனா நமக்கு இந்த மின்தடை வ அன்னக்கிட்ட ஒரு நாள் நாலே எல்லாமே எதுமே ஓடாத மாரியே தோணுல இதோ ஒரு விஷ்யத்த நம்ப செய்ணு நெனப்போ அ தவிர்க்க முடியாத சுச்வே அ இந்த மாரி மின் தடைனால சரி நறைய விஷ்ய என்ன அ அ இருக்கு அ நா அன்னக்குதா வந்து எதாவ்து நா பண்ணு வேலைக் அப்ளே பண்ணு எதாவ்து பண்ணு நென்ச்சிர்ப முக்கியமா எதாவ்து இன்டர்யூ அட்டன் பண்லா அப்டின்ற மார்லா யோஷி வச்சிருப்ப நறியா திட்டங்கள் போட்ருப்ப அன்னக்கின் பாத்து இந்த மின்தடை வ மின்தடை வரதுனால என்ன பண்ணுனா சில விஷ்யத்தலா வந்து அப்டே விட்ருவ அ அப்றோ ஒர் நாள் யோசிப்ப என்னிக்கி இன்னது நீயா அ இந்த மின்தடையால டஎன்னோட நறைய விஷ்யங்கள் வந்து பாதிச்சிருச்சு அப்டின் யோஷ்ச்சுட்ருப்ப
ம் ம் ம் ஆமா அது ஒரு முக்யமான விஷ்ய ஆனா இது வந்து இப்பொலா வந்து இந்த மரி நடக் குற்துனாலதா முன்னரே அறிவிச்சிட்றாங்க குறுஞ்செய்தி அம்ச்சுட்றாங்க நாளை கி இந்த மாரி மின்தடை இருக்கு நீங்க பண்றதெல்லா பண்ணிக்கோங்கன்ற மாத்ரி அவுங்க சொல்லாம சொல்லிடுவாங்க நம்ப அதுக்கு ஏத்த மாரி நம்ப்ளால முடிஞ்சதெல்லா சார்ஜ் போட்டு வச்சுட்டு நம்ப வேலை எல்லா காலைலே எதாது அரக்கிற வேல அது மாத்ரிலா இருந்தா பண்ணி முடிச்சிட வேண்டிதா அன்னக்கு ஒரு நாள் நாம்ப எப்புடியோ கொஞ்சோ அப்புற அவுங்களு செரி பண்ணனுடே ஏனா வெய்யில் காலோ எல்லார் எடத்துலி ரொம்ப அதிக தட்டுப்பாடு இருக்கு அதனால அவுங்க அத சரி பார்த்து பண்ணாதா நா நம்ப்ள மாச ஃபுல்லா கொஞ்ச நல்லா எந்த ஒரு பிரச்சனையு இல்லாம மின்சார தடை இல்லாம இருக்கும்ல்ல அவ்ரு நாள் அவ்ங்களுக்கு நம்ப கொஞ்சோ டைம் குடுக்கணுல்ல அவுங்க பாக்குணுல்ல ஏதா பிரச்சன இருக் கா இல்ல ய வே இதுக்கப்புற வராம பாக்கற்துக்கு அவுங்க செய்ணு அதனால நம்ப இத நம்ப நெனக்கிற ஒரு நாள் கஷ்ட்டமா இருக்கே ஆனா அவ்ங்களுக்கு எப்டி இருக்கு தே இந்த டெய்லி எதா பிரச்சனன்னா போயிட்டு பாத்துட்ருக்க முடியாது இந்த ஒரு நாள்ல அவ்ங்க எதா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கா இல்ல இதுக்கப்புற எதா மாதமா என்னன் அவ்ங்க அந்த ஒரு நாள்ல சரி பார்த்துப்பாங்க அதுக்காக தா அந்த ஒரு நாள் ஆமா அவுங்க ஏ சொல்லுங்க தோழி
ஆ இந்த மாரி ஆ அவுங்க பண்றது சரிதா நா வந்து வந்து அதியு ஆதரிக்கிற நா வந்து இந்த மாரி ஆ மின்தடை இருக்கும்மோது அவ்ங்ளோட இதல்லாங்குளோட மின் சாதனங்கள வந்து சரிபார்க்குற்து மின் மாற்றிய வந்து அவ்ங்க மாத்துறது அதெல்லாமே கரெக்ட் டா பண்ணனு அப்டி பண்ணல்னா வந்து ஆ அது வந்து நமக்கே வந்து அபாயத்த உண்டு பண்ணலா ஆ கரெக்டுங்களா ஆ ஆமா அப்புறோ வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல் தொடங்கிட்டாங்களா
ஆ தொடங்கி வியாழன் வெள்ளி ரெண்டு நாளு ஏன் பையன் போனாரு ஸ்கூலுக்கு ஆனா இந்த வாட்டி நா நெனைச்சே ஏ போறப்ப ஏனா ரொம்ப நா ரொம்ப இந்த லீவ்ல நல்லா வெளையாடிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்துட்டாரு ஸ்கூல் போறப்ப அழுவாரு அ ரொம்ப ரொம்ப அவனால தாங்க முடியாம என்ன இது பண்ணுவானு நெனச்ச ஆனா அவன் என்ன நெனச்சானு தெரியல எழுந்து கா சோகமாதா இருப் பான் அது மனசுல வச்சுக்கிறானா என்னனு தெரியல கெளம்பி ஸ்கூலுக்கு போயிடுறாரு வராரு ஆனா ஒரு முழு ஈடுபாடோட செய்யலனாலு சரி போயி தா ஆகணு கட்டாயோ நம்ப இதுல இருந்து தப்பிக்க முடியாதா அப்டின்ற ஒன்னு அவருக்கு தெரிஞ்சிரு ச்சா என்னு தெரியல போயிட்டு வந்துட்டாரு என்னோட பொண்ண மட்டு இன்னு நானு சேக்கல அவுங்கள த ஏனா ஒரு வண்டி கொஞ்சோ எங்களுக்கு இட்டுட்டு போயிட்டு வர வந்து வசதி இல்லாததுனால சரி திங்கக்கெழமை அன்னைக்கி என்னோட வீட்டுக்கார் வீட்ல இருப்பாரு அன்னைக்கி சேர்த்துக்கலானு சொல்லி விட்டு ட்டோம் திங்ககெழம ஏன் பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பிடுவே ஆ ஆமா ஆனா ஆமா அது கொஞ்சோ பா பக்கந்தா ஆனாலு பக்கனாலு நடந்து போக முடியாது வண்டியில தா போய் ஆகணு அது ஒரு ஐஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தூரம் வரு அங்க நடந்து போ முடியாது ஆர வண்டியில தா போயட்டு ஆகணு அதுக்காக தா ஆனா ம
ஆனா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல ஒரு வண்டி ஒன்னு கூடுதலா வந்து வாங்கணு ஆ அது நம்ம பாப்பாவ கூட்டு போய் அ விடுறதுக்காங்க அப்டின் சொல்லிட்ருந்தீங்க அது என்ன ஆச்சு
ஆமாங் தோழி வாங்கணுந்தா அது கொஞ்சோ இன்னு ஒரு ஒரு ரெண்டு மாசோ மூணு மாசோ ஆகுனு நெனைக்கிறே அதுக்கான வேலைகள் நா கொஞ்சோ பண்ணிட்ருக்கே அது பண்ணிட்டு அப்றோ வாங்கிக்கலானேனு ஏனா நம்ளால கொஞ்சோ சமாளிக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அ பசங்களு பள்ளிக்கூடம் போறாங்க வீட்டு இதுவு இருக்கு நானு கொஞ்சோ தய கொஞ்சோ படிப்புக்காக என்னோட இப்போ இதுக்காக செலவு பண்ண வேண்டியதுருக்கு அதனால கொஞ்சோ யோசனையா இருக்கு வண்டியில வாங்கிட்டு நம்ம மாசம் மாசோ ரொம்ப இழுபடியா இருக் இருக்ககூடாது இல்லையா ஆ ஆமா ஆமா அதுக்காக தா ம் யோசிச்சவனே அங்கிட்டு நா அப்றோ மாசம் மாசோ அந்த தேதி வரப்போ எங்களுக்கு நாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த இ எம் ஐ ன்ற ஒரு விஷ்யம் போட்டாலே அதனாலதா இப் போ ஒரு யோசனையா இருக்கு வண்டி இல்லன்றது ஒரு பெரிய பிரச்சனயாவு இருக்கு இத யோசிச்சுட்டு நம்ம இன்னு ஒரு பெரிய பிரச்சனைல போய் மாட்டிக்க கூடாது இல்லையா அதனால நாங்க
ஆமா நீங்க ஆனா சொல்லம் போது எதோ ஒன்னு யோஸ்னைல வருது என்னன்னா இப்ப இ எம் ஐ ன்னு சொல்லம் போது அப்பெல்லா வந்து ஆ மக்களுக்கு வந்து கொஞ்சோ குடும்ப நலவு இ எம் ஐ பத்துன ஒரு விழிப்புணர்வுல்லா அவ்ளவா கெடையாது யாரா இருந்தாலு இப்ப போனம்னாலே அப்ப அந்த அளவுக்குலா பா த்துனா இப்ப மிக்சி வாங்குறது கிரைண்டர் வாங்கறது யாரு யோசிக்க மாட்டாங்க கரெக்டுங்களா கடைக்கு போவாங்க போயிட்டு ஆ இ எம் ஐ ல மிக்சி வாங்கிடுவாங்க கிரைண்டர் வாங்கிடுவாங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிடுவாங்க ஆ எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்கத்து வீட்ல நா பாத்திருக்கே இது மாரி போய் இ எம் ஐ ல பொருள் வாங்கி போட்டவங்களே அதிகோ அதுக் அதுக்கப்றோ கூடுமான நாள் கொஞ்ச நாள் கழிச்சு ஆ அது எல்லாமே கொஞ்சோ ஆ வந்து கேப்பாங்க இ எம் ஐ வந்து கேக்கு போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாரிலா அப்பல்லா அந்த காலத்துல மக்கள் இருந்தாங்க ஈமை பத்தன்ன விழிப்புணர்வ்னால ஆனா இந்த இப்பெல்லா நம்ம பாக்குபோது எல்லாரு படிச்சிருக்காங்க அவ் அது க்கான இ எம் ஐ ஆ நம்ம வாங்குனா அந்த இ எம் ஐ கட்னாலோ அதுக்குரிய இது எப்டி இருக்கு அத அவுங்க எப்டி அதலா கொண்டு போ முடியுமா வாழ்க்கைல சேங்கர்த கொண்டு போ முடியுமா அது ஒரு பெரிய பாரமாயிடு அப்டின்ற இதெல்லாமே யோசிக்கிறாங்க தன்னோட தகுதிக்கு ஏத்த மாரி அவங்க பொருட்கள் வாங்க ஆரம்ச்டாங்க கரெக்டுங்களா
கரெக்டு ஆமா ஆமா தோழி இப்ப ஏனா அது மாரி நெறையா விஷயங்கள்ல சிக்கல்கள்ல சந்திச்சிட்டு வந்ததுனால தா அவுங்க அவுங்க அவுங்க அப் அப்பா அம்மா பண்ண இருந்தத கூட பாத்துருப்பாங்க அதனால தா அவங்க இப் ப அத யோசிக்கிறாங்க சரி நம்ம திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பண்ணக்க கூடாதில்ல ஒரு விஷ இதுல நம்ம எறங்கி கஷ்டப்பட்டுட்டோனா மறுபடி மறுபடியு அதே தப்ப செய்யறது ரொம்ப பெரிய முட்டாள் தனம்ல்ல அதனாலதா கொஞ்சோ யோசிச்சு செய்ய வேண்டியதா இருக்கு நாங்க ஏன்னா ஒரு ஒரு டைம் இல்ல ரெண்டு டைம் இல்ல நெறைய டைம் இத மாறி பண்ணிட்டு நாங்க ரொம்ப கெடுபுடியில செ இருந்திருக்கோ செரி இதுக்கப்பறோ அந்த தவற செய்ய கூடாதுன்றதுக்காக தான்க் செரி பணம் சேர்த்து வச்சு பொறுமையா வாங்கிக்கலா அப்டின்னு நெனைச்சிட்டு இருந்துட்டுகரூகக்ஷக் இருக்கிறோங்க
ஆமா நம்ம எந்த அளவு வந்து இப்போ எந்த ஒரு பொருளு வாங்கணுமோ அந்த நம்ம அத யோசிக்குணு இந்த பொருளு வந்து நமக்கு வந்து அவசியமா இல்ல அத்தியாவசியமா போது அந்த விஷியத்த பத்தி நம்ம யோசிக் கரெட்டுங்க்ளா அப்டிலா இல்ல நம்ம அவ சியம்தா அப்டின்றம்போது அந்த பொருள் அவசியம் தெரிஞ்சிதவு அத வாங்கிட்லா ஆனா கூடுமான அளவு நம்ம இப் அப்பவே வாங்கணு இல்ல இன்னைக்கே வாங்கணுன்றது அது நம்மளோட அ விருப்பத்த பொறுத்து இருக்கு அது வந்து அவசியத்ரோட அ அதோட இது ஆ ஆ எப்டி சொல்றது அதோட சுட்டிக்காட்டுன்ற எடுத்து ஆமா ஆமா பொறுத்து இருக்கு
பயன்பாட்ட பொறுத்து இருக்கு அது ரொம்ப நம்மளுக்கு அத்தியாவசியமான விஷியோ அது இல்லன்னா இருக்க முடியாதுன்னா நம்ம அத வாங்கிதா ஆகணு வேற வழி கெடையாது இப்ப அது இல்லாம வேற ஏதாவுது ஒரு வழி இருக்கு அது ம் நம்ம பண்ணிக்லானா நம்ப நம்ம கொஞ்சோ காலத் தாமதோ எடுத்துக்குலா
ஆமா சரி சரி நன்று ஆமா ஆ சில விஷியங்கள் வந்து நா வந்து என்னோட அப்பா அம்மாவ வந்து பாத்துருக்க அவுங்களு வந்து இந்த மாரி ஆ ரொம்பலா வாங்க மாட்டாங்க இந்த அப்பல்லா வந்து அந்த காலத்துல நம்ம வந்து நைன்டிஸ் அந்த காலத்துலா பாத்தீங்கன்னா அப்பதா மிக்சி தா வந்து யூஸ் பண்ண ஆரம்மிச்சாங்க கரேக்ட உபயோப்படுத்த ஆரம்பிச்சாங்க எல்லார் வீட்லியு பயோப்படுத்த அப்ப வந்து அப்பெல்லா வந்து மக்கள் வந்து அம்மி அப்டின்ற பொருள யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப மிக்சி வந்ததுக்குப்புறோ மிக்சி வாங்கலா வாங்குனா இந்த வேலையெல்லா வேல கூட உங்களுக்கு கொறையு அப்டின்ற ஒரு இதெல்லா வந்தப்போ ஆ என்னோட அம்மால என்ன பண்ணாங்க போய் இந்த மாதிரி இ எம் ஐல போ குடுக்றாங்க அப்டின்னா
ஆமாமா இப்பயு எங்க அம்மா அததா பண்ணுவாங்க தோழி சாரி இடையூறு பண்ணதுக்கு இப்பெயு இந்த வயது இதாயு அவங்களால மொத்தமா குடுத்து வாங்க முடியற வ இது இருந்தா கூடோ அவங்க ஏதோ ஒரு கொஞ்ச கொஞ்சமா குடுத்து வாங்கற்து அது ஒரு சுமையா அவுங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கு போ ல அதனால அவங்க இப்பவு அததா பண்ணுவாங்க
ஆமா சில ஒன்னு ஒன்னு ரெண்டு விஷியோ நம்மளால முடியு அப்டின்றதுப்போ அது வந்து நமக்கு ஒரு இதுவா அது ஒரு பிரச்சன இல்லன்னு நா சொல்ல வறே இப்ப பெரிய பொருள்ல்லாம் வாங்குவீங்க டி வி வாங்குறீங்கச்சு நாற்பத்தி மூணு இஞ்சு டி வி இல்லனா அம்பது அம்பதுக்கு மேல ஒரு இஞ்சு டி வி தான் வாங்கி கேட்டீங்கன்னா அதோட வெலை வந்து அதிகம் அதுக்கான இ எம் ஐ அதிகம் இப்பல்லாம் சில கடைகள் பாத்தா இ எம் ஐ வட் ட்டிலாம் போறாங்க அதெல்லாம் நீங்க பாத்து தான் அதெல்லாம் பண்ணும் அப்பல்லாம் போயிட்டு நம்ம தவறுதெலாம் போய் கால விட்டுட்டு ஏன்டா இந்த பொருள வாங்ணோ அப்டின்ற அளவுக்கெல்லாம் நம்மயோசிக்க கூடாது கரெக்டுங்களா
கண்டிப்பாக தோழி ஆமாம் நிச்சயமாக அது வா அது மாதிரி வாங்கி நெறைய பொருள் ஒரு நாள் ஆசைக்கு வாங்கிட்டு நம்ம பயன்படுத்திட்டு அப்றோ அது சும்மா கெடக்கிற பொருள்லாம் நெறைய இருக்குது அந்த மாதிரி அதனால தான் இப்பெல்லாம் அத்தியாவசியமான பொருள் மட்டும் தான் நான் வாங்கணும் அந்த மாதிரி தேவ தேவ இல்லாத ஒரு பொருள் மேல எனக்கு ஆசையே வர்றது கெடையாது எதுக்கு அனா விஷயமா அத வாங்கி ஒரு எடத்துல சும்மா கெடைக்கறதுக்கு அது எதுக்கு எதுக்கு வாங்கறது நம்ம பயன்படுத்துற பொருளா அது வீணா போச்சுன்னா ஒடனே வாங்கிக்கலாம் சும்மா நம்ம ஒரு அழகுக்கோ இல்ல மத்த இதுக்காக இப்ப ஆடம்பரத்துக் க்காக வாங்கறதுன்றது தேவயில்லாத ஒரு விஷயம் தான் அத எல்லாருமே இப்ப புரிஞ்சுக்கிறாங்க தான்
கரெக்ட் ஆமா நா முன்னெலாம் வேலைக்குலாம் போகும்போது என்ன பண்ணுவெனா ஒரு சூப்பர் மார்கெ அப்ப வந்து புதுசு இல்லயா நா இருந்த இதுலாம் வந்து ஆ சூப்பர் மார்க்கெட் போகும்போதுலாம் புதுசா இப்ப என்ன பண்ணுவேன்னா வீட்டுக்கு எத பாத்தாலும் வாங்கிடுவேன் எத அத வந்து நா யோசிக்க மாட்டேன் ஆ இது வந்து அவசியமா நமக்கு இது ஏன் வாங்குனும் இத பாக்க அழகா இருக் சுனா வாங்கிடுவேன் அந்த மாரி இருக்க அத பாத்தோனே வாங்கிடுவேன் அதுக்கப்பறம் தான் வந்து அத மாறி நான் வாங்க வாங்க என்ன ஆச்சுன்னா அப்றோ ஒரு அதே யோசிக்க ஆரம்ச்சேன் நமக்கு வந்து ஆ ஒரு நாள் என்ன பண்ணே என்னோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட் ட்ரி எடுக்கைலயா பேங்க் டீட்டைல் டிரான்சாகஷன் ஹிஸ்ட்ரி எல்லாம் நா வந்து பாத்து ருக்கும் போது இதோட செலவுகள் வந்து இது தேவயற்ற செலவுகள் சொல்லுவாங்க இந்த செலவெலாம் கூட்டி பாக்கும்போது அதுவே வந்து ஒரு மாசத்துக்கு நா ஒரு ஆ ஒரு ஐயாயிரத்து கிட்ட அதுக்கே செலவு பண்ணே
புரியுது தேய் அதான் அதான் நீங்க அத கம்மி பண்ணிக்கோங்க தோழி அழை த்தமைக்கு நன்றி நம்ப இன்னும் ஒரு வாட்டி பேசலாம் தோழி இரவு வணக்கம் தோழி நன்றி
ஆ நன்றி